கேக் க்குதா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்ணிட்ருக்கிங்க நா சும்மாதா உக்காந்துட்டு இருந்தேன் சாப்பிட்டீங்களா ஆ நா சாப்ட்ட
காலைல சாப் ட்டிங்களா
ஆ காலைலயும் சாப்டு மத்தியா சாப்பாடும் சாப்டே
தண்ணி குடிச்சீங்களா
ஆ குடிச்சே குடிச்சேங்க நீங்க சாப்ட்டீங்களா
நா காலைல சாப்பிட்ட மதியம் இனிதா சாப்டணும்
ஓ அப்படிங்களா
உம் காலைல என்ன சாப்ட்டீங்க
நா காலைல தோச சாப்ட்டே
எவ்ளோ தோச சாப்டிங்க
நா ஒரு ரெண்டு மூணு தோச சாப்ட்டே
என்ன வச்
கூட தக்காளி சட்னி
ம்
நீங்க சாப்ட்டீங்களா என்ன சாப் டிங்க ஓ நீங்களும் தோசையா தொட்டுக்க
தொட்டுக்க புதினா ச
ஆ செரி ஓ அப்பிடிங்களா
ம்
மத்தியானத்துக்கு இப்பதான் சாப்ட்டேன் ரசமும் சாப்பாடும் சாப்ட்டேன் பக்கத்துல கூட்டு
ஆ புடிக்குமா
ஆ புடிக்கும்
செரி செரி
நீங்க எப்பிடி சமைச்சிட்டு இருக்கீங்களா
இல்ல எனக்கு சமைக்கலா தெரியாது உங்களுக்கு தெரியுமா
இல்ல இல்ல எனக்கு சமைக்க தெரியாது
சமச்சா சாப்பட வேணா தெரியு ஏ
அதுதா
ம்
வீட்ல அம்மா அவங்கெலா செமச்சி குடுப்பாங்க கரெக்டா போய் சாப்ட வேண்டியதா
ஓ செரி செரி வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
வீட்ல எல்லாரு அப்பா வெளிய போயிருக்காங்க கடைக்கு போயிருக்காங்க அம்மா தூங்கி ட்ருக்காங்க
ஆ
உங்க வீட்ல
எங்க வீட்ல எல்லா வெளிய போயிட்டாங்க
ஓ தனியாதா இருக்கிங்களா
ம் ஆமா
நீங்க படிச்சிட்ருக்கிங்ளா
இல்ல நா படிச்சிட்லா இல்ல நா படிச்சி முடிச்சி
ஓ செரி செரி நா படிச்சிட்டுதா இருக்கே இப்போ
ஓ என்ன இது இல்லயா பள்ளிக் கூடமில்லயா
இல்ல இப்ப எனக்கு பள்ளிக்கூடலா முடிஞ்ச்சு இப்ப எனக்கு கொஞ்சோ லீவ் போயிட்ருக்கு
உம் எனக்கு அதுதா
ஓ அப்டிங்ளா
உம்
ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்ற திருப்பி ஸ்டார்ட் ஆஹ் திருப்பி ஆரம்மிக்கலான் சொன்னாங்க
ஓ செரி எனக்கு இன்னு நாலு மாசோ கழிச்சு தா ஆரம்பிக்கு
ஓ இன்னு நாலு மாச இருக்கா உங்களுக்கு
உம்
எப்டி வெளியலா போவீங்ளா நீங்க
ஆஹ் வெளியதா போவே இப்ப தா வந்தே
ஓ அப்டிங்ளா இந்த வெயில்ல எப்டி வெளிய போயிட்டு வர்றீங்க ரொம்ப ஒரு மாறி வெயிலு இருக்குல
ஆமா அதுக்கு என்ன பண்ண முடியு வெயில பாத்த வெளிய போ முடிமா
நாலா வெயிலு பாத்துதா வெளிய போவே
நீங்க பெரிய ஆளு நாங்களா அப்டி
நா ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒரு நாலு மணி வரைக்குலா எங்கேயு போமாட்டே ரொம்ப வெயில் இருக்குல்ல
உம் உம்
ஒரு நாலு மணிக்கு அப்ற அந்த வெயில் போனதுக்கப்றோ அப்டியே கெளம்பிருவே நல்லா நைட் அப்டியே சுத்தி லேட்டா வந்தா பிரச்சன இல்ல
வீட்லெல்லா எதுவு சொல்ல மாட்டாங்ளா
ஆஹ் இல்ல சொல்ல மாட்டாங்க
உம் செரி
நா எப்போவு டெய்லி போறதில்ல வாரத்துல ஒரு ரெண்டு நாள் போவே ஃப்ரெண்ட்ஸோட அவளவுதா
ஓ செர் செரி
ஆஹ் அவ்ளோக்கா சொல்ல மாட்டாங்க
உம்
அது எங்க வீட்டு பக்கத்லே நெறைய சுத்ற மாரி எட இருக்கனால எப்பவுமே அங்கதா போறனால விட்றாங்கனு சொல்ல மாட்டேங்க
கூட யாராச்சு இருக்காங்ளா
புரியல
நீங்க மட்டு தா இப்ப தனியா இருக்கீங்ளா இப்ப
ஆஹ் நா மட்டு ரூம்ல தனியா இருக்கே
சேரி அப்றோ சொல்லுங்க
புரியல
சொல்லுங்க வேற
வேற நீங்க ஏதோ புதுசா ஏதோ பண்றீங்களா ஏதோ கத்துக்குறீங்களா லீவ்ல
நா தூங்கி சாப்ட்டு அதுக்கே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்து
எல்லா எனக்கு அப்படிதா
இதுல நா புதுசால என்னால கத்துக்க முடியாது
நமக்கு சாப்ட்டு தூங்குறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது
ஆமா
மூவி அதெல்லா பாப்பீங்களா
ஆஹ் படலா பாப்ப
எப்படி தமிழ் மூவி மட்டும்தா பாப் எல்லாரு
ஆஹ் தமிழ் படம் தா பாப்போ
உம்
இல்ல இது ஹிந்தி படமு பாப்போ
ஓ ஹிந்தி படம்ல்லா பாப்பீங்களா
உம் மலையாளம் ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே பாப்பே ஆஹ் அதெல்லா பாக் க்க மாட்டே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு
ஓ அப்படிங்களா
ஏன் நீங்க பாப்பீங்களா
ஆஹ் நா எல்லாருமே பாப்பே நா தமிழ் இங்கிலீ மலையாளம் ஹிந்தி அப்புறோ பிலிப்பீன்ஸு
ஓ சரி தோ உங்களுக்கு அயோ சரி
எந்த மொழில வந்தாலு பாத்து முடிச்சிருவே டக்குன்னு
எப்டிங்க உங்களுக்கு அதுக்குல்லா நேரம் இருக்கு
நா இப்ப நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கு பாப்பே
ம்
அப்பறத் நா எனக்கு இப்ப எந்த வேலையு இல்லல்ல மூவி பாப்பே சாப்டுவே தூங்குவே மூணு வேலதா இருக்கறனால எனக்கு நிறையவே டைம் இருக்குல
ஓ செரி செரி
அது இல்லாம வேற ஏதோ ஃப்ரீ டைம் கெடைச்சா அந்த நாவல் புக் எல்லா படிப்பே
ம் ம் என்ன மாரி இதலா படிப்பீங்க
இந்த ஸ்டோரி புக்ஸ் எல்லா இருக்குல்ல
ம்
நாவல்ஸ் அதெல்லா படிப்பே லைக் போயட்ரி இல்ல சும்மா இமாஜினேட்டிவ் கத எல்லா இருக்குல்ல அதெல்லா படிப்பே
செரி நா அதெல்லா படிக்க மாட்டே நா ஸ்கூல்லயே புக்கெல்லா படிக்க மாட்டே அதுங்கட்டி எனக்கு அதுல விருப்பமே இல்ல
நா நானு ஸ்கூல்ல இருக்கிற புக் எல்லா படிக்க மாட்டே இதெல்லா படிச்சிருவே
ம் எனக்கு பொறுமை இல்ல அவ்வளவு பொறும உக்காந்து இந்த பாடம் பாக்குறக்கு படிக்கிறக்கு
அதனால
ம்
நா எல்லா நல்லா பொறுமையா எனக்கு ஏதோ ஒரு படம் புடிக்து நா தியேட்டர்ல போய் பாக்லினா டி வி ல வர வரைக்கு பொறுமையா வெயிட் பண்ணிட்ருப்ப எப்ப வரு எப்ப வருனு
ஓ செரி செரி பாருங்க நல்லா பாருங்க
எல்லா ஆல்மோஸ்ட் இருக்கறது எல்லா பாத்து முடிச்சுட்டே இன்னும் இப்ப ஏதோ புதுசா வந்தாதா இருக்கு
செரி செரி
வேற நீங்க காட் டூன் அதெல்லாம் பாப்பீங்களா
எனக்கு எப்டி எனக்கு என்ன தோணுதோ நா அத பண்ணுவேங்க
ஓ அப்டிங்களா
செரி சிஸ்டர் பாக்கணும்னு தோணு ஆமா எனக்கு பாக்ணும்னு தோணா பாப் ப்ப எனக் வெளிய போன் பண்ண வெளிய போவ எனக்கே ஒரு இது வந்தா நானே எல்லாமே பண்ணுவ இல்லன்னா படுத்து தூங்கிடுவ அவ்ளோ தா ஆ
நா அப்டில்ல எல்லாமே எல்லாத்துக்கும் கொஞ்ச கொஞ்ச டைம் ஒதிங்க இப்ப கொஞ்ச நேரம் புக்கு படிக்கிறது கொஞ்ச நேரம் தூங்குறது கொஞ்ச நேரம் டி வி பாக்குறது கொஞ்ச நேரம் சீரீஸ் பாக்குறது
ம் செரி செரி
வேற ஏதோ புதுசா ஏதோ இருக்கா உங்ககிட்ட செய்தி ஏதோ சொல்றீங்களா
எனக்கு என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னே தெரில புதுசா வேற இருக்கா
புரில
ஒண்ணும் இல்லங்க
அப்படிங்களா சரிங்க
உம் அப்படி நீ என்ன வ பண்ண போறீங்க
இப்பதிக்கு நா ஒன்னும் ஐடியால இல்ல
ம்
ஏதோன்னு தோணும் போது பண்ணலான்னு இருக்கே
சரி சரி மூணு வருஷ தானே
ஆ மூணு வருஷம்தா
உம் சரி
நீங்க எப்படி
நா நாலு வருஷம்
ஓ அப்படிங்களா
ஆமா
நானும் ஃபர்ஸ்ட் யோஸ்ச ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்ட்டோ அது இல்லாம வாங்கன மார்க்கு கிடைக்காதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்ட
எனக்குந்தா கெடைக்காதுன்னு சொன்னாங்க அப்பறோ வீட்ல இது கட்டி செரி போ படின்ட்டாங்க
எனக்கு வந்து எனக்கு வேண்டிய காலேஜ் ரொம்ப ஹை ப்ரொஃபைல் எனக்கு டொனேஷன் அதெல்லாவே நெறையா காசு எல்லா நெறையா கேக்குறாங்களா
ம்
விட்டுட்டே
ஓ செரி இப்போ நல்லதுதான உங்களுக்கு புடிச்ச காய்தா
கேக்கல கொஞ்சோ சத்தமா பேசுறீங்களா
ச்ச காலேஜ்லதா இருக்கிங்ளா
ஆ இப்ப எனக்கு புடிச்ச ஓரளவுக்கு புடிச்ச காலேஜ் ஃரெண்ட்ஸோட தா இருக்கே
ம் செரிமா
நா பாத்த காலேஜ்ல காசு எல்லா ரொம்ப ஜாஸ்தி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருவது லச்சோ கேட்டாங்க
ம் ஆமா
அதல்லா குடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்டே விட்டுட்டே
சேரிங்க சேரிங்க நா அப்பறமா கூப்பட்ரே
ஆ செரி ஓகேங்க